ஆ வணக்கம்
எப்டி ஆ நா சும்மா இருக்க நீங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க
ம் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டாச்சி நீங்க
ஆ சாப்ட்டாச்சி என்ன சாப்ட்டீங்க மதியானோ
மதியானோ சோரு எக்ரோஷ்டு
எக்குரோஷ்டுங்ளா மார்னிங்
மார்னிங் வந்துட்டு இது உப்மா
உப்மாங்ளா சரிங்க சரி சொல்லுங்க நாங்க வந்து நாங்க சும்மாதா இருக்கோ அதாது இப்பந் தா சாப்ட்டோ கொஞ்ச நேரோ ஆச்சி நெயச்சோரு சிக்கன் குருமாவு சாப்ட்டுட்டு ஏனா வந்து கொஞ்சோ காலைல லேட்டா தா சாப்ட்டோ ஒரு பதுனோரு மணி போல எந்துரிச்சது லேட் ஆய்ருச்சின்னு கொஞ்சோ சும்மா பெட் ப்ரெட் ஆம்லேட் மட்டு போட்டு சாப்ட்டுட்டோ சே அப்ப லேட்டாயிச்சி சும்மாதா இருக்கோ இன்னு கொஞ்சோ ஒர்க் இருக்கு அவ்ளந் தா
நா
ஒங்களுக்கு எப்டி நேரல்லா எப்டி போச்சு
என்னது புரியல
உங்களுக் காலைல இந்து நைட் வரைக்கு அதாது இப்ப மதியோ வரைக்கு நேரோ எப்டி போச்சு உங்களுக்கு
அம் பொழு காலைல எழும்பயே லேட்டு அதுக்கறோ இப்ப கால் பேசிட்டே அப்டியே போது
அப்டிங்ளா சரிங்க சரி அதாவது இன்னு ஈவ்னிங் அதாது சாய்ந்திரத்துக்கு மேல என்ன ஏதாது ப்ளனிங் இருக்கா வெளில போறதாட்ட அதாது பார்க்கோ பீச் அப்டி ஏதாது ப்ளனிங்
ப்ரெண்ட்ஸ் கூட டீ கடைக்கு போவோ டேலி
அப்டிங்ளா ரெ எப்புமே ஃப்ரெண்ட்ஸ் கூடதா போவீங்ளா
ஆமா ஃப்ரெண்ட்ஸோட மட்டுந்தான்
ஆ சரிங்க சரி அதாவது இப்போ நண்பர்களுடன் வெளில போறது இருக்கு மத்தபடி குடும்பத்தோட அதாது ஃபேமிலியோட வெளில போடுறதெல்லா அவ்ளவா இல்லைங்ளா இப்போதைக்கு
அ இப்போதைக்கில்ல எப்பாது
எப்பவாது அதாவது எந்த நாட்கள் அதாவது சனி, ஞாயிரு அந்த மாதிரிங்ளா இல்ல ஓ டைம் இருந்தா ஓ வீக்கண்ட் மட்டுந்தா
ஆமா
ஃபேமிலி எந்த எடத்துக்கு போக ரொம்ப விரும்புவாங்க அதாவது பார்க்கா, பீச், மால் இல்லனா மூவியா இருக்கட்டு இல்ல அவுங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கசின் வீட்டுக்கா
ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோ மேம் மேக்சிமம் அல்லாமே இங்கனையேதா கொஞ்சோ தூரமா போய்ட்டு ம்
மத்தபடி வேற எங்கயு அந்த மாதிரி அதாவது ஃபிக்சடா அப்டின்னு கெடையாது இங்கதா அங்கதா அப்டின்னு
ம் அப்டி கெடயாது எங்க போகணுனு தோணுதோ அங்க போவாங்க
ஓ சரிங்க சரி சரி அதாவது லாங் டூர்ல்லாம் போனதில்லைங்ளா அதா வது நம்ம மலைப் பிரதேசங்களான நீலகிரி அந்த மாரி ஊட்டி கொடை கான ஆ சரி அதுல்லா எந்த ஊரு போ விரும்புவாங்க இப்போ கேரளா இருக்கு ஊட்டி, கொடைக்கானல் அதே மாதிரி நெறயா எடங்கள் இருக்கல்ல தடா ஒரு சில எடங்கள்ல எங்க போக விரும்புவாங்க
ம் ம் கொல்லி ஹில்ஸ் போவாங்க அங்க மா அவங்களுக்கு நல்லா புடிக்கு
ஆ
அது மூணார்
மூணார் அந்த மா அந்த மாரி அதாவது கேரளா கேரளா அதுலயுமே வந்து குளிர் சா அதாவது குளிரா உள்ள எடத்துக்கு போக விரும்புவாங்க முலாம் ம் சரிங்க சரிங்க நல்லதுதா இன்னு அ உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப புடிக்கு
புரில என்ன
என்ன சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்டுவீங்க
ரொம்ப விரும்பி சாப்பிடறது சிக்கன் பிரியாணி
ஆவ் சரிங்க சரி சரி வேற
நீங்க
ஆ நாங்க வந்து விரும்பி சாப்டறது பீஃப்தா எங்களுக்கு வந்து பீஃப் ரொம்ப புடிக்கு பீஃப் ஆமா பீஃப்ல உள்ள எல்லாமே சாப்டுவோ பீஃப் பிரியாணி பீஃப் தவா கறி அந்த மாரி சொல்லுவாங்கல்ல ஷீக்கு
ஆமா
பாலு அத பீஃப் ஐட்டம் எல்லாமே சாப்டுவோ ரொம்ப புடிக்கு ஆனா அந்த பார்த்தல்லா சாப்ட மாட்டோ ஈரல்லா புடிக்காது பீஃப்ல பண்ற வெரைட்டி புடிக்கு வீட்லயுமே வந்து பீஃப் வந்து அதிகமா ஆ சமப்போ பீஃப் சி சிக்கன் மட்டுந்தா மட்டன் சாப்டமாட்டோ மட்டன் எனக்கு பிடிக்காது அனால வீட்லயு எடுக்கறது இல்ல மட்டன் மட்டன் எடுக்கிற இல்ல நீங்க மட்டன் சாப்பிடுவீங்களா
ம் இப்போ ரேர் தா
ஓ ஓ செரிங்க செரி ப்ச் மட்டன் வந்தது புடிக்காம இருந்தது ஆனா வந்து இப்ப என்ன இப்ப என்னன்னா வந்து புடிக்காம இருந்தது சீசன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அலர்ஜி வர ஆரம்பிக்குது ப்ச் அதாவது சொல்லுவாங்கல்ல உடம்பு எல்லா அரிக்கு அப்டின்னு
ஆமா
அந்த மாதிரி இப்போ வர ஆரம்பிக்குது சும்மா அத கொழம்பு எடுத்தா கூட ஒடம்பு அரிப்பு வருது
ஓகே
ம் அதனால அது மட்டனு நாங்க வந்து இப்போ எடுக்கறது இல்ல மத்தபடி எல்லாமே காய்கறிகள் எல்லா சமப்போதா
ம்
சொல்லுங்க வேற இங்க வேல இன்னு சாய்ந்திரத்துக்கு மேல இருக்குதுங்களா இல்ல கம்மியாதா இருக்குங்
இல்ல இல்ல சாயந்தரம் இனி ஈவினிங் ஒர்க் போயிருவே அதா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது அப்டிதா
ம் செரிங்க தோழி அதாவது உங்களுக்கு நண்பர்களோட இருக்கிறதா ரொம்ப திருப்தியா இருக்குங்களா
ம் ஆமா மேக்சிமம் நா அவங்க கூட தா இருப்பேன் ஈவினிங் ஆனாலே பிரெண்ட்ஸ் கூட
ஓ அதாவது மாலை நேரங்கள் இரண்டாவது நண்பர்களோட இருந்த உங்களுக்கு பழகிடுச்சா
ஆமா ஆமா அப்டி அத ஒரு டெய்லி அப்டி ஒரு பழ பேய் பேய் பழகிட்டு
ஆ செரிங்க ஆதாவது இப்ப நண்பர்களோட நீங்க எந்தெந்த ஊர்களுக்கு பயணித்திருக்கீங்க அதாவது அ அத மதிரி டூர் லாங் டூரு அந்த மாதிரி
அத அடிக் அடிக்கடி போக மாட்டோ எப்போவது ரேர்றா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ்ஸு அல்லாம டெய்லி போறது டீகட தா
ஆ இல்ல அந்த மாதிரனா நீங்க எந்த இடத்துக்கு போன போயிருக்கீங்க எந்த இடத்துக்கு ச்சு வத்துல போனத வந்து உங்களால மறக்க முடியாம அந்த மாரி இருக்குல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணியிருபீங்க இல்லன்னா ரொம்ப செலவாகி இருக்கு அந்த டைம்ல அந்த மாரி எந்த ஊரு
அது லாஸ்டா கோவா போயிட்டு வந்தோ
ஒ
ம்
அப்போ அந்த மாரிச்சு ஓ அதுனல்லா இருந்ததுங்களா உங்களுக்கு
ம் அது டிஃபரென்ட் ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது
ஓ நெறையா பேர் போனீங்களா
இல்ல ஒரு எட்டு பேரு தா எட்டு பேரு ஆமா ரெண்டு கார்ல போனோம்
ஓ கார்ல இங்க இருந்து கோவாக்கு
ஆமா மேக்சிமம் எல்லா இடத்தையு நான்தா கார்ல காரு தா யூஸ் பண்ணோம்
ஓ அப்டிங்களா அப்ப உங்களுக்கு செலவுங்கிறது கொஞ்சோ கம்மிய ஆகும்ல்ல பெ அதாவது பெட்ரோல் செலவு மட்டு தா இருக்கு மத்தபடி நீங்களே மாறி மாறி எல்லாரு கார் ஓட்டிப்பீங்க
ஆ மா மா
ம் எவ்ளோ நேர ஆகு போறதுக்கு சும்மா ஒரு கெஸ்டிங் டைம்
ஒரு டுவெண்டி டூல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ள
ஓ அதாவது ஸ்டாப்பிங் பண்ணி பண்ணி போய்ட்டு இருந்திருங்க்கீங்கல்ல ஒரு டூ டேஸ் ஆயிரு
இல்ல ஸ்டாப் ஸ்டாப்பிங்கே பண்ணாம போனா ஒரு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆய்ரு ஒன்டே ஆய்ரு
ஓ
இப்பமா ஸ்டாப்பிங் பண்ணி பண்ணி போனா ஒரு டுவெண்டி சிக்ஸ் டுவெண்டி எய்ட்டு அந்த மாரி ஆய்டு
அதாவது ஒரு ஒன்ற நாள் ஆகு
நா ஒன்ற நாள் ஆகு
ஆமா அதாவது கொஞ்சோ சாப்ட நிப்பாட் றது இல்ல டீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு இதுக்கு புரியுது புரியுது ஆனா வந்து செலவு வந்து குறைவாதா இருக்குல்ல அந்த மாதிரி போகுபோது
பெட்ரோல் எஸ்பென்ஸ் ஆகு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் வந்துரு பெட்ரோல் மட்டு ஆ எல்லாரு சேர்ந்து போகனால கொஞ்சோ ஒவ்வொரு ஆளுக்கு வந்துட்டு செலவு கம்மியாகு
ஆமா அவங்க அவங்க இப்ப அவங்க அவங்க கார் ஓட்ட போது அவங்கவுங்களோட தேவைக்கு பெட்ரோலந்த மாதிரியா இல்ல எப்டி மொத்தமாவே
ஒரு கார்ல நாலு பேர்னா அந்த அந்த காருக்கான பெட்ரோல் எல்லாமே ஷாரீங்கு நாலு பேருமே
ஆ சப்போஸ் இப்ப வந்து பன்னிரெண்டாயிருபா வருதுன்னா அந்த மாதிரி இப்ப நா
முக் ஆமா மா அப்டி இரண்டு கார் போம்போது ஒவ்வொரு கார் ஒரு கார்ல நாலு பேர் அப்டி ஷேர் பண்ணி போட்ரது
ஆ புரியுது அதாவது ஷேரிங் தா ஷேரிங்
ம்
ஹலோ கேக்
ஹலோ ஆ கேக்குது கேக்குது
ஆ நீங்க பேசுறது எதுலருந்து ட்ராப் ஆய்ச்சு அதனால கேட்ட குடும்பங்களோடையு ஆ அதாவது கொஞ்சோ நேரத்த கழிக்கிறதுக்கு பாருங்க
ம் ஆவு ஃபேமிலி தனியா போவாங்க பேமிலி கூட ரிலேட்டிவ்ஸ் கூட அப்டி
ஓ அவங்களு ஃபேமிலி குடிச்சு போறாங்க அதனால நீங்களு அப்டி
ம் நாங்க எங்க இப்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது எடுக்கது
ம் புரிது புரிது பசங்கல்லா எப்டி அவங்க அவங்க பசங்க எப்டி அவங்க வருவாங்களா எதாவது ஐ மீன் எங்கயாவது கூட்டிட்டு போக சொல்லி அழுவாங்க அந்த மாதிரி செய்வாங்களா
அழலா மாட்டாங்க நார்மலா வந்து கேப்பாங்க இங்க போமான்னு
சரிங்க சரி சரி அதாவது நீங்க வந்து குடும்பத்தோட நேரத்த கழிக்கிறத விட நண்பர்களோட நேரத்த கழிக்கிறீங்க ஆனா அது வந்து உங்குளுக்கு ஒரு நிம்மதிய குடுக்குது அது மட்டு இல்லாம கொஞ்சோ அந்த நாள் உங்குளுக்கு முழுமைய இந்த மாதிரி இருக்கு இது அப்டிதானே ஒரு நண்பர்கல பாக்
ஆமா ஆமா
ம் புரியுது புரியுது வீட்ல சன் கேக்க மாட்டாங்களா ஏ நண்பர்களோட போயிட்ருக்கீங்க எங்க கூட இருங்க எல்லா கேக்க மாட்டாங்களா உங்ககிட்ட
இது மேக்சிமம் இ இங்க ஊர்ல இருக்கும் போது ஈவினிங் டைம் மட்டுந்தா ஈவினிங்ல இருந்து நைட்டு வரதா மத்த டைம்மெல்லா ஒர்க்கு அப்டி வீட் வீட்லயே இருந்துறோ மத்தபடி மார்னிங் ஒரே நம்பர்ல ச ச சுத்த மாட்டோ ஈவினிங் டைம் மட்டும் ஈவினிங்ல இருந்து நைட் வர ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்
ஓ அதுதா இல்ல அப்படினாலு ரெகுலரா கேக்க மாட்டாங்களா ரெகுலரா போறீங்க இப்ப மார்னிங்லந் து ஈவினி்ங் வரைக்கு ஒர்க் பண்றீங்க அப்புறமா வீட்டுலயு டைம் ஸ்பெண்ட் பண்லோல அப்டிலா எதிர்ப்பாங்களா அதுக்காக கேட்ட
ஆ அதெல்லா கேக்க மாட்டாங்க
ம் ஓகே ஓகே அதாவது நீங்க அவங்களு அவங்க ஃப்ரீடமா விட்டனால நீங்க எங்க வேணாலு போருங்க போங்க அந்த மாதிரி இருக்கனால அவுங்க உங்கல கேக்கறது இல்ல ம் செரிங்க நம்முளுக்கு குடுத்த நேரம் முடிவடைஞ்சு முடிவடை ஞ்சுட்டது நம்ம கண்டிப்பா மறுமுறை பேசும்போது அடுத்து பேசலாங்க குடும்பத்துக் கூடயோ டைம் ஓபன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்